ஹலோ
கேக்குதுங்களா உங்களுக்கு
ஆ நல்லா கேக்குது உங்களுக்கு கிளியர்டா
ஆ கிளியரா கேக்குது
ஓகே
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லாருக்கோ நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் ம் நல்லாருக்கோ
உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
எல்லாருமே நல்லாருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க
ஓகே
ஒரு பைய தேர்ட் ஸ்டாண்டர்ட்
அப்ப எனக்கு ரெண்டு பைய ஓ
ஆமா ரெண்டு ரெண்டு பசங்களுமே வீட்ல படித்து தூங்கிட்டு இருக்காங்க
ஸ்கூல்க்கு அனுப்பலையா
பெரிய பையனுக்கு கொஞ்சோ ஹெல்த் த் இஸ்யு அதனால லீவ்ல இருக்காரு பேக் அப்ற நாய்ஸ் இருக்க கூடாது
அ
கால்ப் பேசி பிரயோஜனோ இல்லாம ஆயிரு
அ பைய பேசனது கேட் கேக்குதா ஓகே ஓகே இப்ப கிளியர்டா
அ கிளியரா இருக்கு
ஓகே ஓகே சிஸ்டர் எனக்கு ரெண்டு பைய ஒரு பைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கா ஒரு பைய ப ஃபோர் இயர்ஸு இன்னு ஸ்கூல் சேக்கல வீட்லதா வச்சிருக்கோ
செரி நானு இன்னு சின்னா பையன ஸ்கூல் சேத்தல அவனுக்கும் மூன்ற வயசு ஆகுது நம்ளுக்கு இப்போ சரஸ் ரஸ்வதி பூஜை அன்னைக்கி நம்ம ஆஃப் மட்டு சேத்துக்குவோமில்ல
சே நானு அதேதா சிஸ்டர் திங்க் பண்ணிட்டே இருக்கே
அ அ அப்டி சேத்தி வுட்டுக் க்லா தம்பி படிக்கிற ஸ்கூலு எனக்கு வீட்ல இருந்து பக்கந்தா
ம் ம் ம் ம்
அதனால சேரி அவனையு அப்டியே ஜாயின் பண்ணி வுட்டுக்லா நவம்பர்லருந்து
ஓகே
அப்டின்ட்டு வீட்ல வச்சிட்ருக்கே அவனையு
ம் சாப்ட்டீங்ளா
நா இன்னி சாப்டல நா இப்பதா சாப்பாடு வெச்சிருக்கே தம்பிச் ஸ்கூலுக்கு போகாதனால மேம்க்கு கால்ப் பண்ணி செரி இப்போ வரைக்கு நடத்தன சிலபஸ்லா கொஞ்சோ அம்ச்சூடுங்கன் சொல்லிருந்தே
ம்
அ அதனால செரி எதாவ்து படிக்க வைக்லா அப்டின் சொல்லிட்டு செரி இங்கிலீஷ்ல ஒரு ரைம்ஸ் இருந்தது அத செர் படிடா அப்டின் சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லி குடுத்துட்டு படிக்க வெச்சிருக்கே இப்போ
ஓகே
நேத்து தமிழ்ல நா கோயம்புத்தூர்
வாய்ஸ் வாய்ஸ வச்சே நா வந்துட்டு ஒன்னு கேரளாவா இருக்கணு இல்ல கோயம்புத்தூரா இருக் க்குனுன்ட்டுதா யோச்சே
சேரி சேரி நீங்க
நாங்க வந்துட்டு சென்னை சென்னைல கும்முடி பூண்டி
சேரி சேரி
ம்
ம் நேத்து சேரி தமிழ்ல ஒ ஒரு ட்வெண்ட்டி ஒன் வேர்ட்ஸ் இருந்ததா சேரின்ட்டு ரெண்டு மூன் நாளா சேரி அது படிக்கட்டு ஏனா ரெண்டு மாசமா இப்ப ஸ்கூலுக்கு போகாம அவனுக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே போயிருச்சி
அப்டிதா எங்க பெரியவனு அப்டிதா இருக்
கிறே நா போ மாட்டே ஸ்கூலுக்கு நாம் போமாட்டே நா வீட் ட்லியே இருந்துகறம்மா அப்டின்னே சொல்லிட்ருக்கா
ம் ம் ம்
அதனால சரி நீ படி அப்டின்ட்டு மது படிக்காம இருக்கறக்கு காரண வேற தேடிக்கிறா ஒன்னு ஒன்னா
ம்
சேரி ஃபுல்லா படிக்கிறதே மறந்துருவானா என்னன்ட்டு அப்டின்ட்டுதா நீ வளரவே வேண்டா படிடான்னு சொல்லிட்டு அப்புற தமிழ்ல கொஞ்ச படிச்சா ரெண்டு மூணு நாளைக்கி
ம்
இப்ப டேபிள்ஸ் கொஞ்ச படிக்க வச் ச ஆ சிக்ஸ் டூ டென் வரைக்கும் அவனுக்குதா ஒடம்பு சரியில்ல அதனாலதா ஸ்கூலுக்கே அனுப்புல நானு
ம் என்ன ஆச்சு ஃபீவரா சிஸ்டர்
இல்ல ஃபீவர்ல்லா இல்ல தம்பிக்கு ஒரு சர்ஜரி பண்ணிருக்கோமா
ஓகே
அதனால செரி வெளாட்ட பையன் தானே மூணு மூணு இப்பதா மூணாவது போறா அது எம் பைய ரொம்ப குறும்பு பண்ணுவா
ம்
சேரி பசங்கள கூட வெளாட்றேன்னு சொல்லி ட்டு மறுடியு ஏதாது பெருசசா ஆக்கிட்டா நா என்ன பண்றது
ஆமா
அதனாலயே செரி வீட்லயு பயந்துட்டு வேண்டா இருக்கட்டு அப்டின்ட்டாங்க
ஹ ஆ ஆ
அதனால விட்டுட்டே ஏன்னா மறுடியு ஏதாது பண்ணிட்டாங்கன்னா நம்ம தா அவுங்க கூட சேந்துட்டு ஆ இன்னு கஷ்டப்படணு
ஆமா
சொன்னாலு புரிஞ்சுக்கற தன்மை இல்ல வீட்ல வச்சு நா பாக்கும் போதே என்னைனால முட் முடியிறதில்ல அங்க மேம்மு நம்ம பையன மட்டு நல்லா தனியா வச்சு எப்டி பாத்துக்குவாங்க என்ன பண்றா ஒரு டைமு பேசுறானா என்ன பண்ணி டருக்கானு அவன நோட் பண்ணிட்டே இருக்க முடியாது
ஆமா
ம் அதனால செரி வேணா அப்டின்னு சொல்லிட்டுதா செரி வீட்லயே இருக்கட்டு முடிவு பண்ணியாச்சு இன்னொரு ஒன் வீக்குக்கு அதுக்கப்றோ அமிச்சுட்டுருவே
ஓகே ஓகே ஓகே நல்லா ஆகட்டு நல்லா ஆனதுக்கு அப்பறமாவே அனுப்புங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே அதுக்கப் அப்றோ போக போக பிக்கப் பண்ணிக்கலா
அதுனாலதா நம்ம ஒரு வாரன் பாத்து அவ அங்க ஏதாது வெளாடி ஒரு மாசமா மறுபுடி வீட்ல உக்கார்ற மாரி ஆகுறதுக்கு ஒரு வாரமே இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல்லா கியூரா ஆனக்கப்புற போய்கிட்டு
அவ்ளோதா
ஆமா
ஆ பசிக்கும்ல பாப்பாங்களுக்கு இப்ப லேட்டா குக் பண்றீங்களே
ஆமா நானு இன்னைக்கு கால் நாங்க ஏஞ்சதே எட்ற மணிக்கு மேலதா எல்லாமே வீட் ல தான இருப்போ ஸ்கூல்கு வேற போறதில்லயா அதனால எந்திரிக்கிறதே எட்ர மணிக்கி ஏஞ்சவுனே நா கூழ் காச்சி குடுத்துருவே அதுக்கப்றோ ஒரு பத்து மணிக்கு வந்து சாப்பாடு போட்டு குடுத்துருவே
ம் ம்
ஆ அதனால லேட் ஆயிடுச்சு இன்னிக்கி சாப்பாடு காலேல நா அளவா வைக்கவு மதியானத்துக்கு பத் தல
ஓகே
அதனால வச்ச வச்சு சாப்பாடு ஆயிருச்சு சின்ன பைய தூங்கிட்டா
ஓகே
அதுக்கே போர் அடிச்சிருச்சி இதான்ன பெரிய பொண்ண வெளயாடுறக்கு வுடல படிடான் சொல்லி உட்காரவு அவனுக்கு என்ன பண்றதுன் தெரியில வெளையாட்டுக்கு ஆள் இல்லாதனால அவ படுத்து அப்டியே தூங்கிகிட்டா
அதுனாலதா அவனு சாப்புல்ல இவனு அப்டியே உக்காந்துகிட்டு இருக்கா வேற ஒரு கொஞ்ச நேர கழிச்சு குடுத்துக்கலா
ஓகே ஓகே
அப்படின்னு தா விட்டுட்டே பத்து மணி போட்டு குடுத் டதே பதினொன்றக்கு தா சாப்டு ஏஞ்சா சரி மறு அப்டி ஏ டக்குனு குடுக்கணு
ஆமா ஒரு த்ரீ ரெண்டு ரெண்ர மணிக்கு குடுத்தீங்கன்னா கொஞ்சோ சாப்புடுவாங்க
இல்ல ஜூஸ் வேற லெமன் ஜூஸ் நா ஜூஸ் போட்றேமா அப்டின் சொல்லி ட்டு அவனே லெமன் ஜூஸ் போட்டு வேற எடுத்துட்டு வந்தா
ம்ஹூ பரவாலியே
அது வேற குடிச்சாங்க அதனால அப்டியே வுட்டறது அவங்க எடயில ஸ்நாக்ஸ் அது மாரி எது சாப்பிட்டுக்கறாங்களா அதுனால பசி அவங்களுக்கு எடுக்கிறது இல்ல அதனால என்ன ஆயிருது சாப்பாடுல்லா அப்டியே கொஞ்சோ கொஞ் டிலே ஆயிட்டே போயிருது காலயில சாப்பாடே பத்தரைக்கு சாப்பிடுறது மதியான சாப்பாடு ரெண்டு மணிக்கு சாப்பறது
ஆ எங்க வீட்லயு சேம் அவ்ளோதா நாங்க நானு பையனு மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு தா டிஃபன் சாப்ட்டோ நீங்களாது எட்ர மணிக்கு எழுந்திங்க நானு என் பையனு ஒன்பதரை மணிக்கு உங்களவிட ஒன் அவர் டிலேவாயிட்டோ
ஹூ அவ சாப்ட்டு முடிக்கிற டைம்லே நம்ம எந்திரிக்கிற மாதிரி இருக் அப்பனா அப்ப அப்டிதானே ஆயிடுது எந்திருச்சு நம்ம தா போய் சமச் சு அப்பற சாப்படுறதுக்கு ரெண்டு மண்நேர ஆயிரு
ஆமா
அப்டிபாத்தா அந்த கணக்கு வந்து சும்மா ஏச்சமா ஒரு சட்னி வச்சு தோ ச வச்சோம்னா நம்ம காமநேரத்துல முடிச்சிருவோ சுட்டு தந்துட்டு அப்டியே சட் ணி வச்சு இந்தாட சாப்புறா அப்டின்றலா
ஆமா
காலையிலயே சாப்பாடு வக்கிற மாதிரிந்தா லேட் ஆயிருது
ம்
என்ன செய்னு என்ன சமயல் இன்னிக்கு
சாப்பாடு வச்சி சாம்பார் வச்சே
ஓகே
நானு செரி எங்க வீட்டுக்காரு டிமாரட் கூட்டிட்டு போறே அப்டின்னு சொல்லிருந்தாரு அவர் சொன்னது ஆனா கரெகட்டுதா புதங்கெழமதா அவரு சொல்லிருந்தாரு நானு இன்னக்கிதா புதங்கெழமன்னு நென சிட்டு செரி நம்ம மத்தியானோ அதா வெளிய போ றோன்னு ஆயிருச்சு செரி அங்கயே மத்தியானோ சாப்ட்டு வந்துக்கலா அப்டின்ட்டு நா சாப்பாடு சாம்பார் முட்டு நா வச்சிட்டே
ஓகே
அதுக்கப்பறம் பாத்தா இன்னக்குதா எங்க இன்னக்கு செவ்வாகெழம
ஆமா
அதனாலதா இப்ப சாப்பாடு கம்மியா போய்ரு ச்சி நம்ம ஒன்னு நெனச்சோம்னா அது வேற மாரி ஆயிருச்சு
போனா எதனா சாப்ட்டுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க
ஆ ஆமா
ம்
ஆ அதனாலதா வெறு சாம்பாரு முட்டு வச்சுட்டே நானு
ம் ம்
எப்டியோ சாம்பார் இருக்கு அதனாலதா வெறு சாப்பாடு மட்டு வச்
அவளதா எதன்னா ஊருகா இருந்தா சாப்ட்டுடுங்க
எனக்கு பிரச்சன இல்ல சாப்ட்ருவே பட் தயிர் வாங்கி வச்சிட்டே ஓகே சாப்ட்டுங்க மொதல்ல பிரச்சனை இல்ல ஏ பசங்களுக்கு சாப்டுறதே புடிக்காத விஷயோ அதனால எனக்கு இதுதா வேணுன்ட்டெல்லா கேக்க மாட்டாங்க
ம்
குடுக்குறத சாப்ட்டுக்குவாங்க
பரவால்ல ம்
அங்கல்லா பரவாயில்லயா கிளைமேட் உங்களுக்கு மெட்ராஸ்லல்
நேத்து நைட்டு இங்க மழ பெ மழ பேஞ்சது சிஸ்டர் நேத்து நைட்டு நல்ல மழ நல்லா இருந்தது இத்தன நாள் நல்ல வெயில் காஞ்சதுக்கு நேத்து இங்க கிளைமேட் கொஞ்சோ சேஞ்ச் ஆனதுக்கு கொஞ்சோ பெட்ரா இருக்கு ம்
பரவால்ல இங்கயே அப்டிதா இருக்கு வெயில் இல் அந்த ஒரு மணி வரைக்கு வெயில் அடிக்குது நல்லா
ம்
அதுக்கப்பறோ நல்லா காத்து இப்ப ஃபுல்லா காத்துதா விசிட்டுறுக்கு வெயிலயே காணா
ம் இப்பப்போ கொஞ்சோ வெயில் அடிக்கி இங்க
ம்
ம்
உங்க ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்க
ஆ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டடு படிச்சுட்ருக்காங்க அவங்கள வந்துட்டு த்ரீ இயர்ஸ்லயே எல் கே ஜி போட்டாச்சு அவே இப்போ செகண்டு ஸ்டாண்டர்ட் படிக் ஆ செகண்ட் சன்னா வந்துட்டு இன்னு சேக்ல நானு அந்த சரவஸ் சரஸ்வதி பூஜ அன்னைக் க்கிதா ஜாயின் பண்ணலா அப்டின்ட்டு கொஞ்சோ பீஸ் எல்லா அதிகமாக இருக்கு இவனுக்கு கொஞ்சோ பேச்சு வந்துட்டு வரல கொஞ்சோ கொஞ்ச கொஞ்சமா தா பேசறா
ஆமா சிஸ்டர் ஏ பையனு அப்டிதா இருக் கா நானு ஏ பெரிய பைய கூட இந்த லெவல்ல கூட இல்ல ஸ்கூலே சேத் துயுட்டதுக்கு என்ன பிளான் பண்ணியாச்சு ஆனா இந்த டைம்ல கூட இன்னி எந்த தெளிவான வார்த்தையே வரமாட்டேங்கிது
வரமாட்டந்து
சொல்லுடா சொல்லுடா அப்டினாலுமே சொல்லவே மாட்டிக்கிறா வாயே தொறக்க மாட்டிக்கிறா
ம் வரு கொஞ்சோ லேட்டா வரு நீங்களு அந்த மலத்தேனு உங்களுக்கு அங்க கெடைக்குல
இருக்கு அதெல்லா கெடைக்கிது ஒரிஜினல் தேனே எடுப்பாங்கல்ல அவங்க கட்டியே போய் கூட வாங்க்கிறோ நாங்க கா லிட்டரு கா லிட்டரு முடிச்சா முடிச்சா மறுட்டி வாங்கிக்கிறோ அதுவு குடுக்குறே ஆனா அவன் பேரையே சொல்ல மாட்டிங்கிறா
ஆ
ஏ பைய பேரு கோகுலன் நா ஒவ்வொரு எழுத்தா சொல்லித்தரே கோ கு ல ன் சொன்னா அப்டி சொல்லி க்கிறா ஆனா ஃபுல்லா சேத்தி கோகுலன்னு சொல்லு தம்பி அப்டின்னா சொல்ல மாட்டிக்கிறா
ஓகே ஓகே சிஸ்டர் செரி டைம் மினிட்ஸ் ஆயிடுச் ச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்க எனக்கு கால் பண்றீங்ளா உங்க டாஸ்க்கு அதுவா கட் ஆகணுமா